ஹெலோ ஹெலோ வணக்கம் தோழி ந கரப் பேசிட்ருக்க ந நான் நா பேசற்து உங்களுக்கு கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ
நீங் நீங்க பேசுற்து எனக்கு செரியாவே கேக்லப்பா
இப்ப கேக்குதுங்ளா
பேசுங்க
ஹலோ
கேக்குதுங்களாப்பா அஆ கேக்குதுங்ளா
அ எனக் நி நின் க உங்க சைடு வந்து ரொம்ப எறச்சலா இருக்கு பேஸ்து கேக்ல
அப்டிங்ளா
அ ரொம்ப சவுண்டா இருக்கு எனக்கு அ இப்ப கேக்குதுங்க
அ சொல்லுங்க மேம் எப்டி இருக்கீங்க
க்க மேடம் நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லாருக்கே மேம்
சாப்டீங்ளா
அ நாங்க சாப்ட்டோம் நீங்க
இ இனிமே தாங்க சாப்பிடனு இப்பதா இட் அ டிஃபன் டிஃபன் செஞ்சிருக்கோ இட்லி செஞ்சுட்டு தேங்கா சட் னி செஞ்சிருக்கோம்
ம் நீங்க தா குக் பண்ணுவீங்ளா வீட்ல
கண்டிப்பா நாந்தாங்க எ ஆ எப்டி சொல்றதுனாக்கா மூணு பசங்க ஹஸ்பண்ட்டு நாங்க எங்க ஃபேமிலி நாங்கதா சய்னோ நீங்க சாப்ட்டீங்ளா என்ன ஸ்பெஷல் வீட்ல என்ன ஸ்பெஷல் என் சப்பாத்திங்ளா எங்களுக் எனக்கு மூணு பசங்க இருக்காங்க
ஆ
இப்பதா ஓமா்க் எழுதி முடிச்சிட்டு எல்லா சாப்புட்டு படுத்துட் இருக்காங்க உங்குளுக்கு ஆ ம் எனக்கு ரெண்டு பையே ஒரு பொண்ணுங்க பையே வந்து நைன்த் ஸ்டாண்டட் படிற் காங்க ஆ பாப்பா வந்து சவன்த் ஸ்டாண்டட் படிக் காங்க கடைசில பைய அவுங்க வந்து தேட் ஸ்டாண்டட் படிக்கிறாங்க
செரி செரி எனக்கு ஒரு பாப்பாதா இப்பதா டூ அண்டு ஆஃப் இயர் ஆகுது அவருக்கு
ஓகே
போல்ல நெக்ஸ்ட் இயர் தா போட்ணு
ஓகேங்க ஓகேங்க கோடை விடுமுறை எங்யோது போயிட்டு வந்தீங்ளா
ஆ போயிட்டு வந்தோம்ப்பா
பசங்கள கூட்டிட்டு அவுட்டிங் போய்ட்டு வந்தோ அம் மூணு நாள் மூணு டூ மூணு நாள் டூர் போட்டுட்ருந்தங்கோ
ஆ ஆ
மகாபலிபுரம் பீ ச் கூட்டிட்டு போயிட்டு வந்தோ அதுல நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க அப்புறோ அப்டியே த்ருோவா தஞ்சாவூர் தஞ்சை பெரியார் கோயில் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ட்டு வந்தோ அங்க போய் தாமி தரிசனம் பாத்துட்டு எல்லா பசங்க அங்க ஸ் அந்த கல்வெட்டுக்கள் எல்லா அழகழகா இருக்கு அதெல்லா பாத்துட்டு வந்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பசங்க அதெல்லா சுத்தி பாத்துட்டு அதுக்கப்புற கடைசி யா வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோ வேளாங்
கூட்டமா இருந்துச்சா காலியா இருந்துச்சா
அ எல்லா ஜாலியா இருந்துட்டு இருந்தங்க கூட்டம் காலி- காலியாதா காலியாதா இருந்துச்சு ஒன்னும் கூட்டலா இல்ல அ அதாவது போய்ட்டு வந்து போய்ட்டு வந்துட்டு அப்டி இருக்காங்க கூட்டோ அவ்ளோவு இல்ல நல்லா ஃப்ரீயா பாத்துட்டு வ சாமி தரிசன வந்து ஃப்ரீயா பா்த்துட்டு வந்தோ ஒன்னுக் கூட்டம் நெரிசல் அந்த மாதிரி எல்லா இல்ல ஜாலியதா இருந்துச்சு பாத்துட்டு வ தே கடசியா வேளாங்கணி பீச் பாத்துட்டு அதுக்கப்றமா கூட்டிட்டு வந்து ட்டு பசங்கள இப்பதா ஃப்ரெண்டுங்ளோட எல்லா நாங்க சினிமாக் போலா அப்டின்னிற்கோ நெக்ஸ்ட் வீக்தா போலான் இருக்கோ நாங்க கொடைக்கானல் போய்ட்டு வந்தோ கொடைக்கானல் போய்ட்டு வந்தீங்களா ம் ம் ம் ம் ம் ஆ செரிங்க செரிங்க
இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா தனித்தனியா இருக்கீங்களா
தனி நாங்க சிங்கிள் ஃபேமிலி தா தனியாதாருக்கோ நாங்க ஜாயினிங்லா இல்ல எங்களுக் ஓ கே தனியாதா இருக்குகோ அ ஃபைன் இங்கல்லா ஆறு மணிக்கு பசங்க டியூஷன் போயிட்டு வந்துட்டு உக்காந்துட்டுருந்தாங்க கொஞ்ச நேர் நாங்களும் ஒர்க் பண்ணிட்டு வந்தோ போயிட்டு நாங்களும் ஒர்க் முடிச்சட்டு வந்து கொஞ்ச நேர பசங்களோட டைம் பண்ணிட்டு அவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இட்டு போட்டுட்டு கொஞ்ச நேர பசங்களோட டான்ஸ் ஆடிட்டு
ஓகே
அதுக்கப்புறதா இப்ப பண்ணாத ஹோம் ஒர்க் எழுதி முடிச்சாங்க எழுதி முடிச்சு டு சாப்புட்டு படுத்துட்டாங்க நாங்ளு சாப்பிட்டு கொஞ்சோ வி ட்ல வேல இருக்கு அதுல முடிச்சுட்டு படுக்குணு காலைல மறுப்டியு பசங்களுக்கு ரெடி பண்ணி உட்டுட்டு நாங்களு வேலைக் போணும் வேலைக்கி
நாங்களு எங்க பசங்களோட டைம் ஸ்பெண் பண்ணவே செரியாரு க்கு அவரோட பாட்டு போட்டு விளையாடிட்டு இருக்கர்து டான்ஸ் ஆட்றது இப்டியா போது அவர் பின்னாடி சுத்தறதே செரியாருக்கு
அ நாங்க வே வேலைக்கு போறங்ளா காலைல எ ட எய் தேட்டி ஃபைவ் ட்டு ஈவ்னிங் ஃபை தேட்டிக்கு வந்தர்துங்ளா அதனால கொழந்தைங்களோட டைம் ஸ்பெண் பண்றதில்ல லன்ச்செல்லா எடுத்துட்டு போயிடுவீங்ளா த்துட்டு போய்ருவோ ‌ செஞ்சு எத்துட்டு போனோ ம் ஃப்ரண்டுங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போ போயிட்டாங்களே ஆ ஆ அதெல்லா தனியா இருக்காங் இல்ல இல்ல நாங்க காலையில் ரெடி பண்ணிட்டு போயிடுவோ செவன் தேர்ட்டிக்கு பஸ்ஸு குழந்தைங்களுக்கு அதுக்குள்யே அவங்கள ரெடி பண்ணி அவங்களுக்கு ல லன்ச் ரெடி பண்ணி குத்துட்டு பஸ் ஏத்தி வந்துடுவோ அதுக்கப் அப்புறம் நாங்க எயிட் தேர்டிக்கு தானே நாங்க போறோ வேலைக்கி ஆ அதனால ஒண்ணு பிரச்ச சன இல்ல எங்களுக்கு பைவ் தேர்ட்டி ஸிக்ஸ் ஓ கிளாக் இது நாங்க வீட்டு வரவழிக்கலா நாங்க அது முட் முச்சுட்டு வர வழிக்கலா அதுக்கப்புற வந்து குழந்தைங்களோட விளையாடிட்டு அப்புறமா நைட்டு குக் பண்ணிட்டு எல்லா கொஞ்ச வேல முடிச்சிட்டு படுக்கறது சரியா போயிடுது டென் ஓ கிளாக் முடிஞ்சிருது படுக்கறதுக் பிள்ளைங்களுக்கு கண்டிபா அது முடியாது அப்ப அப்ப கொஞ்ச கொஞ்சமா இருக்கற வேலைய முடிச் ச்சுக்கிறது நாங்க ஒரே முட்ட செஞ்சாலே நம்மளுக்கு ஒடம்பு ரொம் போய் இத ஆயடுங்களா டயடா ஆய்டு ஆ அதனால நம்ம இது பண்ணிக்கலா உம் அது இப்ப இப்போ ஆ வெயில் ஓகே பரவில்லைங்க உங்க ஊர் எல்லா மழைங்களா எங்க ஊர்ல எல்லா கிளைமேட் இப்ப கொஞ்ச இதா இருக்கு நேத்து நேத்த எல்லா மழ எங்க ஊர் ஊம் இன்னைக்கு எங்கலுக்கு வெயில் தா ஒன்னு மழ இல்ல ஆனா நேத்து ஈவினிங் மழ சரியா மழ பேய்ஞ்சுச்சு இந்த சைடல வந்து நல்லா இருந் சி கிளைமேட்டுக்கு நல்லா குளிர்ச்சியா நல்லா எங்களுக்கு இந்த சைடு வந்து
செரி செரிப்பா
வேண்டா என்ன சாப்ட்டீங்க கொஞ்ச தூரங்க அம்மா வீடு வந்து எங்களுக்கு அ அடிக்கடிக்கெல்லா போ முடியாதுங்க அ வீக்லி ஒன்ஸ் போனு இல்ல மன்த்லி ஒன்ஸ் அப்டி போவோ ஏனா எங் களுக்கு லீவ் கெடைக்கறதில்ல வேலனால லீவ் கெடச்சா தா நாங்க போறதுக்கு லீவ் என்னைக்கு உட்றாங்களோ அன்னைக்கு லீவு நாங்க ஒர்க் பண்றோ இல்லீங்களா அதுனால எங்களுக்கு லீவ் கெடைக்கற்தில்ல லீவ் கெடைக்கு மோது மன் த்லி ஒரு டைம் அம்மா வீட்டுக்கு போய் பாத்துட்டு அம்மாவ அப்பாவ் பாத்துட்டு அவுங்களுக்கு என்ன தேவையோ வாங் குடுத்துட்டு அவுங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்குக்கு மாத்தர எது மருந்தில்லனா சொல்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்கனா அது அவுங்களுக்கு அது வாங்கி குடுத்துட்டு பாத்துட்டு அவுங்களுக்கு அ ட்ரஸ் சே வேணுன் சொன்னாங்கன்னா அதெல்லா எடுத்து குடுத்துட்டு பாத்துட்டு வந்துருவோ போய்ட்டு அம்மாவ அப்பா அம்மா ரெண்டு பேர பாத்துட்டு ஈவினிங் வந்துருவோ ஒன்டே ஸ்ட் ஸ்டே பண்ணிட்டு எ நா மறுபடி நாளைக்கு ஒர்க் போனு இல்லீங்களா நம்ம ஆ அதனால எதாவ்து பெஸ்டிவல் அப்டி னாக்கா ரெண் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஸ்டே பண்ணுவோ இப்ப தா போன நெக்ஸ்ட் மன்த்து தா அ எ ஃபெஸ்டிவல் வருது அப்போ வேனா பாத்துக்கலா அப்டி சொல்லிட்டு இருக்கறோ நாங்க அதுக்கு வேணா லீவ் போட்டுக்கலா ஆ மாமியார் எல்லா எங்களுக்கு இல்லீங்க அவங்க எ எறந்து த்ரீ இயர்ஸ் ஆகுது அவங்கம் மாமியார் எறந்து மாமனார் வந்து டுவண்ட்டி ஃபை இயர்ஸ் முடிஞ்சிர்ச்சு ஆ மாமனார் எறந்து மாமியார் த்ரீ இயர்ஸ் முடிஞ் ச்சு அதுனால பேச்சுலர்லா இல்ல ஒரே ஒரு பசங்க அப்பா எங் வீட்டுக்கார் மட்டுந்தா அதுனால நாங்க தனியா தா இருக்கோ ஃபேம்லி நாங்க நன் ஆ பாப்பா ஃபஸ்ட் ரேங்க் எடுப் பா தம்பி செகண்ட் ஸ்டே செகண்ட் ரேங்க் எடுக்காங் ஏன்னா அவுங்க எய்த்து போக போக கொஞ்சோ அவுங்க இதாகுறாங்க சொல்லிருக்கே இந்த டம் நைன் ஸ்டாண்டர்ட்ல வந்து நீங்க எப்டியாவது நீங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணு சொல்லிருக்கே கண்டிப்பா எடுக்கறம்மா அப்டின் சொல்லிருக்காங்க அதுக்கான முயற்சி நம்ப கொஞ்சோ அவங்களுக்கு சப்போட் பண்ணங்ன்னா அதுதா கொஞ்ச சப்போட் பண்ணற நானு சப்போட் பண்ற தைரியமா செய்ங்க படிங்க உங்குளுக்கு என்ன டவுட்னாலு நா உங்குளுக்கு கிளியர் பண்றே அப்டின் சொல்லிட்டு சொல்லிருக்கே பசங்க கிட்ட
அவங்க தனியா படிக்கிறத விட நம்ம கூட உக்காஞ்சி
கொஞ்ச அ சொல்லி குடுத்து நம்ப உக்காஞ்சி சொல்லி குடுக்கும் போது அவுங்குளுக்கு ரொம்ப மைண்டு நல்லா ம் கொஞ்சம் ஒரு டென்ஷன் இல்லாம ஃப்ரியா அவுங்க படிக்கறதுக்கு அவுங்களுக்கு ஈஸியா இருக்கு அவுங்களுக்கு
தென படிங்கனு சொல்ட்டு விடறத விட அவுங்க நம்ம படிக்கறோ அவ்ளதா
இவ்ளதா அப்படின்ற மாரி இருக்கு அவங்களுக்கு அந்த இன்ட்ரஸ்டு வரமாட்டங்குது அவுங்குளுக்கு படிக்கிறதுக்கு அவுங்களுக்கு அதனாலதா கூட ஒரு ஆள் உக்காஞ்சு ம் நம்ம இது இப்டி அது இப்டினு சொல்லி குடுத்தோனா அவுங்குளுக்கு இன்னு ஈஸியா இருக்கு அதனாலதாங் மேடம் உங் கூடவே உக்காந்துட்டு இப் இப்பருந்தே கொஞ்ச ஸ்டார்ட் பண்லா நம்புளு கூடவே அவுங்களுக் கூட கொஞ்ச இது பண்லான்ட்டு நீங்க இப்பத்துலருந்தே டைட் பண்ணிங்கனா நெக்ஸ்ட் இயர் டென்த்து அவனுக்கு கொஞ்ச ஈஸியா இருக்கு ம் அதனாலதாங் மேடம் அதனாலதா நா இப்ப இப்பருந்தே ட்ரை பண்ணலா சொல்லி ட்டு இன்னைலருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டே கொஞ்ச நேர விளையாடுங்க வேணான் சொல்லல விளையாடிட்டு அது படிப்புல கொஞ்ச கவன செலுத்துங்கன்ட்டு அதனால படிக்க வச்சிட்டு ஒக்காந்துட்டுருக்கே உங்குளுக்கு கொஞ்ச மேக்ஸ் தா புரிலமா அப்டின் சொன்னாங்க போக போக ஸ்டெப் பல ஸ்டெப்பா கத்து குடுக்லா அப்டினு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கொஞ்சப் பதா மூவ் பண்றே கொஞ்ச கொஞ்சமா இப்ப லீவ்ல ஓரளவுக்கு கொஞ் சும்மோ ஒ இந்த சம்மெல்லா கொஞ்சோ இப்டி தெர்லமா அப்டின் சொன்னாங்க அதெல்லா கொஞ்சோ ஓரளவுக்கு வீட்லருக்கும் போது கத்துகுத்தே ம் ஆ பதினாறாவ் டேபிள்ஸ் வரீக்கூ நல்லா படிக்கிறாங்க ம் ம் ம் ஓகே மேம் கண்டிப்பா மேம் இங்கிலிஷல்லா
போ மைனஸு பிளஸ்ஸு பெருக்கலு கூட்டலு இப்டின் தா போடுவோ ஆ வாய்ப்பாடு தெரிஞ்சா போதுன்வாங்க ஆனா நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன்
வெறூ ஃபார்முலா தா தேவப்படுது நம்மளுக்கு கண்டிப்பா கண்டிப்பாங் மேடம் ஓகேங் மேடம் ரோ எங்க எப்டி சொல்றது ந இங்க படிக்கிறதுக்கு மேக்ஸ்கு என்ன தேவ அது ஃபார்முலா முக்கியோ அடிப்பட தேவ என்னன்றது அவுங்களுக்கு நீங்க சொல்லிக்குடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நா அப்புறமா கால் பண்ட்டுங்களா ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மேடம்